தோழி
வணக்கம்.
வணக்கம் தோழி பேசலாமா?
ஆ நல்லா இருக்கீங்ளா என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
ஆ இருக்கே தோழி வீட்டு வேல எல்லா இப்பதா முடிந்தது.
ஒ வீட்டு வேலைன்னு நீங்க சொன்னவுட்னதா எனக்குமே வந்து வேலைகள முடிக்கவே முடியல. எப்போது பரபரப்பா இயங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவு இந்த கால நேரம் இருக்குல்ல பசங்கள ஸ்கூலுக்கு கெளப்பற நேரம் அந்த நேரம் ரொம்பவே பிசியா இருக்கு நீங்க எப்பிடி அத காலைல முடிக்கிறீங்க?
ஆமா தோழி காலைல பாத்தீங்கன்னா நா வந்து ஒரு நான் நான்று முப்பதுக்கெல்லா எந்திரிச்சுருவே தோழி அப் அதுக்கப்றோ காலைல வாசல் தெளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறோ காலை உணவுக்கான ஆ வேலைகள முதல்ல முடிச்சு வச்சிருவே தோழி ஏன்னா பசங்க எந்திரச்ச உடனே சாப்பாடு சாப்ட்டுட்டு கெளம்புவாங்க இல்லையா அதனால காலை உணவுக்கான வேலைகள இட்லியோ சட்னியோ ஆ சாம்பாரோ செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருவே தோழி. அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா மத்தியானோ ஸ்கூலுக்கு குடுக்க வேண்டிய உணவ ரெடி பண்ணி தருவே தோழி.
ஓ இரண்டு விதமான உணவுகள் செய்வீங்களா நீங்க அப்ப நல்ல பொறுப்பாதா க் நேரத்தோட செஞ்சர்றீங்க நா என்னன்னா காலையிலயே சமை க்கிறேன்ல அதயவேதா காலயிலயு சாப்பிடணு மத்தியானம்ங்கிற மாரி வச்சுக்கறேன் ஆனா நீங்க சொல்றது போல காலைல கொஞ்ச நேரத்தோட நா எழுந்திரச்சுட்டா எல்லா வேலயு ஈசி யா முடியுன்னு நெனைக்கிறே. தெனமு ஒரே மாதிரி சாப்பாடுகள குடுப்பீங்களா இல்ல எந்த மாரி எல்லா பண்ணுவீங்க? நா சில கேள்விகள் எல்லா எனக்கு சந்தேகம் இருக்கு நீங்க சொல்லி தரீங்களா? எந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்லா முக்கியத்துவம் கொடுப்பீங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நா பாத்தீங்கன்னா பேக்கரி ஐட்டங்கள் எதுவுமே ஏன் பசங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டே தோழி. வீட்லயேதா ஸ்நாக்ஸ் எல்லா செய்து கொடுப்பே தோழி ஆ தோழி இப்ப பாத்தீங்கன்னா நா கடல மாவு அரச்சி கடலப்பருப்பு வாங்கி மில்லுல குடுத்து அரச்சி அந்த மாவுலதா நா ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுப்பே தோழி கடைல மாவு கூட வாங்கறது இல்ல தோழி.
ஓ நீங்க சொல்றது புரியுது நானுமே வந்து து இப்ப சத்து மாவு பாத்தீங்கன்னா எ சாயந்திர நேரத்துல பிள்ளைங்களுக்கு கஞ்சி வச்சு குடுப்பே. அதுமே வந்துட்டு இந்த தானிய வகைகள்லா இருக்குல்ல அதெல்லா வந்துட்டு நா மொத்தமா பாக்கெட்ல விக்கறது கூட வாங்காம தனித்தனியா வாங்கி அத கழுவி காய வச்சு மில்லுல அரைச்சு அந்த மாதிரிதா நானும் செய்றே நீங்க மதிய உணவுங்கும் போது குழந்தைங்களுக்கு தெனமு என்ன மாதிரியான உணவுகள் கொடுப்பீங்க? ஏன்னா ஒரே மாதிரி சாப்பாடுனா பசங்க ரொம்பவே அலு த்துக்கிறாங்க எங்க ஸ்கூல்லயு சொல்லிட்டாங்க டிஃபன் குடு க்க கூடாது நீங்க நிச்சயமா வந்துட்டு சா த வகைகள்தா குடுக்கணுன்னு நீங்க என்ன குடுக்கறீங்க?
ஆ நா பாத்தீங்கன்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னா பருப்பு சாதோ வந்து குக்கர்லயே வச்சு குடுத்துருவே தோழி. பருப்பு காய்கறிகள் இதெல்லா போட்டு ஒரு நெய் கொஞ்ச அதிகமா சேத்து கொடுத்தா கொழந்தைங்க சாப்ட்டுருவாங்க தோழி.
பருப்பு சாதம் வந்து மதிய நேரத்துல ஒரு மாரி அடைந்து போன மாதிரி கொஞ்ச அழுத்தமா ஆயிடுதுல்ல அது எப்பிடி நீங்க நல்லா தண்ணியா குடுப்பீங்களா ம
அ அ கொஞ்ச லூசா பண்ணி குடுப்பே தோழி கொஞ்ச அதிகமா கொஞ்ச தண்ணி சேத்து கொஞ்ச லூசா பண்ணி குடுக்கணு தோழி மதிய நேரத்துக்கு சாப்படறதுக்கு ஸ்பூன்ல எடுத்து சாப்படறதுக்கு தகுந்த மாரி கொஞ்ச லூஸா பண்ணி் குடுக்கணு தோழி
சரிங்க சாயந்தர நேரத்துல பசங்க வீட்டுக்கு வரும் போது என்னல்லா ஸ்நாக்ஸ் செய்வீங்க நா பெரும்பாலு வந்துட்டு கேசரி இல்ல பஜ்ஜி இந்த மாதிரி எதாவது செஞ்சு வச்சிருக்கிறது ரெண்டு நாள் கேசரி சாப்பட்றா மூணாவது நாளு அத தொட கூட மாட்டேங்கறாங்க நீங்க என்ன மாலையில வரம்போது எதுவும் ஸ்நாக்ஸ் குடு ப்பீங்ளா ஏன்னா ஸ்கூல்ல மதிய உணவு பன்னெண்டு மணிக்கெல்லா வந்து இது யூ கே ஜி ங்கிறதுனால குடுத்தர்றாங்க. வரும்போது பசியோட வறாங்க
சரி தோழி நா சா பாத்தீங்கன்னா கேசரி இனிப்பு வகைகள விட ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்கு கொடுக்கணு தோழி நம்ப பாத்தீங்கன்னா ந நா என்ன செய்வே அப்டின்னா ஆ நீர் உருண்டைன்னு சொல்லிட்டு அதுல நெறைய பருப்பு சிறு பருப்பு சேத்து அரிசி மாவு சேத்து அத வந்து நா செய்து கொடுப்பே தோழி நீர் உருண்டைன்னு சொல்ட்டு தேங்காய் திருவி அதிகமா அதுல சேத்து நீர் உருண்டை செய்து கொடுப்பே தோழி அது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லா சேத்து சாலட் செய்து குடுப்பே தோழி
பழ வகைகள சாப்ட எப்பிடி நீங்க பழக்கப்படுத்துனீங்க அதுதா எனக்கு மிக கடினமான விஷயோ இந்த பழங்கள் காய்கறிய குடுக்கறதுதா இருக்கு ஏன்னா தொடவே மாட்றாங்க வாய கைய வச்சு இருக்க மூடிக்கிறாங்க
ஆமா தோழி தோழி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்த கொழந்தைகள் எல்லாமே அப்டிதான் இருக்காங்க தோழி நம்ம சிறு வயதுலந்து பழக்கப்படுத்தணு தோழி
செரியா சொன்னீங்க அதே மாதிரி வந்த உடனே நானா வந்துட் டு ஆனா தொலைப்பேசிய குடுத்து கொழந்தைக்கு பலக்கப்படுத்தல அவுங்க வந்துட்டு எப்டின்னா இப்ப தொலைப்பேசி குடுத்தே ஆகணுன்ற மாதிரி ரொம்ப பிடிவாதாம் பிடிக்கிறாங்க செல நேரத்துல கண்டி ச்சும் பாக்கற செல நேரத்துல கொஞ்ச கோவத்துல கை நீட்ற மாதிரியும் ஆயிடுது ஆனா அவுங்க அந்த பலக்கத்த மாத்திக்கவே மாட் என்னெல்லா செஞ்சா மாத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கும்
ஆம்மா தோழி என்னுடைய கொழந்தைகளே வளர்ந்த கொழந்தைகளுமே அப்டிதா இருக்காங்க தோழி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட பேசுனாங்க ஒரு தோழி பாத்தீங்கன்னா அவுங்க அவுங்க கொழந்தைகள ரொம்ப நல்ல முறையல வளர்க்கறாங்க தோழி அவுங்க வீட்ல பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி இல்லையாம் ஆ ம்மா செல்ப் ஃபோன் இல்லையாம் செல்போன்னு பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு மட்டும் தானா அவுங் பா அவுங்க பொண்ணு மட்டும்தா ரொம்ப கெஞ்சி கேட்டா மட்டும் தா ஒரு அஞ்சு நிமிஷம் குடுப்பாங்களா தோழி மத்தபடி ஃபோனே அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்களா அவுங்க கொழந்தைங்க அந் கொரனா டைம்ல பாத்தீங்
அதே மாதிரி தான பண்ணணுன் முயற்ச்சி பண்றோ ஆனா கேட்டு அடம் பிடிச்சு அழுறாங்கல்ல நாம் ம்ப எந்த மாதிரிலா அவுங்களா வந்துட் டு அத மனநிலையை மாத்தி டைவர்ட் பண்ணலாம்
ம் தோழி அவுங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சா டிவி பாத்து டிவியே ஓட் டின டிவி பாத்துக்ட்ட இருந்ததுனால கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துடுச்ச அதனால டாக்டர்ட்ட சொல் அழைச்சிட்டு போய் அவுங்க நல்ல அறிவுரை சொல்லிருப்பாங்க நனைக் கற அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து டிவி அதிகமா பாக்கறது இல்லையாம் விளையாட்டுல அதிகமா கவனத்த செலுத்துறாங்கள அ செல்ப் ஃபோனுமே பாத்தீங்கன்னா அதிகமா கேக்கவே மாட்டாங்களா தோழி அவுங்க அம்மா ஃபோனு ஒரு அஞ்சு நிமிஷ் ன்னும் குடுப்பாங்களாம் ரீல்ஸ்ல்லாம் பாக்கவே கூடாதுன் சொல்ட்டு காமெடி ஏதாவது வச்சு கொடுப்பாங்களாம் அது மட் டும்தா பாப்பாங்களா அவுங்க குழந்தைங்க பெரிய ஆச்சரியமா இருக்கு தோழி இப்போ நா பாத்தீங்கன்னா ஒரு ரயில் ஆ ரயில்லா போம்போதாகட்டும் ஒரு ம் பஸ்ல போம்போதாகட்டும். சின்ன குழந்தைகள்லா பாத்தீங்கன்னா அந்த ஃபோன வச்சுக்கிட்டு டச் பண்ணிட்டே வருதுங்க தோழி
குழந்தையா இருக்கும் போது செல்ஃபோன் கொடுக்காம வளர்க்கணுன் ரொம்ப சந்தோஷமும் பட்ட ஏன அப்பல்லா வந்துட்டு மொபைலே இல்லாம ஒரு சாப்பாடு ஊட்ட கூட குடுக்க மாட்டே ஒரு ரெண்டு ரெண்டரை வயது வரைக்குமே நா அப்டியே வந்துட்டே ஆனா இப்ப வந்து விவர தெரிஞ்சதுக்கு அப்புற தா இவ்ளோ பிடிவாதம்லா இருக்கு எ மாத் த்த முடியாம ரொம்பவே தவிச்சுட்டு இருக்கேன்
ஸூகூலுக்கு போயிட்டு வந்து பேகே கழட்டி வச்ச உடனே டிரெஸ்ு மாத்தறாங்களா இல்லையோ செல்ஃபோன் எடுத்துட்டு உக்காந்துறாங்க தோழி.
சரியா சொன்னீங்க அதே சூழ்நிலைதா இவுங்களுக்கு இல்லனா சைக் கிள் சொல்லி் கொடுக்கலாம்மா நனைக்கறே அது எந்த வயசுல கரெட்டா சொல்லி கொடுக்கலாம்
தோழி சொல்லுங்க
மாலை நேரங்கள்ள அந்த சைக்கிள் ஓட்டுதல் இல்லன்னா ஏதாவது விளையாட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மனச மாத்தலாமான் கூட நா முயற்சி பண்ணிட்
ஆ சைக்கிள் எந்த வயதிலயுமே சொல்லி குடுக்கலாமே தோழி எல்லா வயதி லயுமே சைக்கிள் பயிற்சி பண்ணலா பக்கத்துல டியூஷன் அது மாரி எதாச்சு எக்ஸ்ட்ரா ஆ ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்பி விடலா தோழி ஒரு நடன பயிற்சி குடுக்கலா ஒரு கரா க்கு அனு ப்பலா அது மாதிரி தற்காப்பு கலைகளுக்கல்லா அனுப்பலா குங்ஃபூ அந்த மாரிலா இரு க்கு தோழி அது மாரி கூட அனுப்பலா ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாமே வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு தோழி ஏன்னா என்னுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா கிராமோ இங்க இருந்து நா போகணுன்னா
உங்களுடைய சூழ்நிலைலதா அ நானுமே இருக்க நெறைய ஆசைகள் இருந்துச்சு ஆனா நம்ப படிக்கிற காலத்துல நமக்கு இதெல்லா கெடைக்கல நம்ப பிள்ளைகளுக்கு இதல்லா சொல்லி குடுக்கணுங்கற கனவோட தா இருந்தே ஆனா சூழ்நிலை நானுமே திருமணம் செஞ் இது இது வந்து ஒரு கிராமப்புறோங்கிறதுனால ஆசப்பட தா முடியுது அந்த எட ஒரு கத்து குடுக்கணுன்னா அது சொல்லி் குடுக்குற எடோ நீண்ட தூரோ இருக்குல்ல நம்ம கொழந்தைங்கள அவ்ளோ தூரோ அழைச்சிட்டு போயிட்டு வர்றது கொஞ்சோ சாத்தியம் இல்லாதது மாதிரி இருக்கு
ஆமா தோழி அதுதா எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. ஒரு டியூஷன் கூட அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை தோழி எனக்கு. பெண் குழந்தைகள அனுப்பம் பையன்னா கூட ஒரு ஆ பயோ இல்லாம கொஞ்ச தைரியமா அனுப்பிடலாமா இருந்தாலு என்னோட பெண் குழந்தைய வெளிய அனுப்புறதுக்கு இப்ப இருக்குற கால சூழ்நெல வந்து ரொம்ப பயமா இருக்கு தோழி யார நம்புறதுனே தெரியலயே
நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க என்னதா உலகோ மாறிட்டு சட்டங்கள் கடுமையாயிட்டு அப்டி இப்டின்னு என்ன சொன்னாலுமே இப்ப சில விஷயங்கள் நடக்கறது நடந்துட்டுதான இருக்கு நம்பதா நம்ப முன்னெச்சரிக்கையா நடந்துக்கணு அதே மாதிரி கொழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ப நம்ம வீட்டு அம்மா அப்பாவோட ஃபோன் நம்பர மனப்பாடம் பண்ணி சொல்லி வச்சுடணு வீட்டு அட்ரஸ் கேட்டாங்கன்னா தெளிவா சொல்ல தெரியணு இதெல்லாமு நம்ப பழக்கப்படுத்த வேண்டியது அவசியந்தான அதே மாரி நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் அதுவு நம்ப சொல்லி் குடுக்கணு நீங்க அந்த மாதிரி எதும் பயிற்சி எல்லா குடுத்துருக்கீங்ளா
ஆ ஆமா தோழி குழந்தைங்க இப்ப கொஞ்சோ மெச் சூர் ஆயிட்டாங்கங்கறதுனால கொஞ்சோ எனக்கு ஏன் பொண்ணு எங்கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பா அதனால எல்லா விஷயமு எங்கிட்ட ஷேர் பண்ணுவா ம் நா என்ன என்ன நெனக்கிற அப்டின்னா பெண் குழந்தைகள்னாலே ஒரு தற்காப்பு கலை வந்து சிறு வய துலேர்ந்தே சொல்லி குடுக்கணு தோழி கராத்தே ஆகட்டு குங்ஃபூ ஆக ட்டு எதாவது ஒரு தற்காப்பு கலை வந்து சிறு வயதிலிருந்தே அவங்கள பாதுகாக்கிறது அவங்க எப்பிடி அவங்கள பாதுகாத்துக்கிறது அப்டிங்கற கலைய வந்து அவுங்களுக்கு சொல்லி் கொடுக்கணு தோழி
சரியா சொன்னீங்க இன்றைய கால காலத்துல வந்துட்டு நம்ம தன்னத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ன்னு சொன்னீங்கல்ல அது ரொம்பவே முக்கியோ ஏன்னா படிப்ப மட்டு வச்சுட்டு இந்த காலத்துல வேலங்கிறது ரொம்ப சிரமந்தா. நம்ப மத் ஏன்னா எல்லாருமே படி ச்சர்றாங்க முன்னாடி எல்லா டிகிரிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இப்பெல்லா பாத்தீங்கன்னா எல்லாருமே சாதாரணமா ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்கதான அதுல நம்பள்ட்டனு எதாவ்து தனித்திறமை இருந்தாதான் ஒரு வேலைலாம் பாக்கலாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம கொழந்தைங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கணும்னு நெனைக்கிறேன்
ஆமா தோழி என் பையன் பாத்தீங்கன்னா இப்ப கபடி நல்லா வெளையாடுவான் தோழிஆ ஸ்கூல்ல வந்து ரொம்ப தூரம் லாங்லா கூப்டாங்க அதர்ஸ்டேட்டுக்குலாம் கூப்புட்டாங்க ஆனா நாதா அனுபல து எனக்கு கொஞ்சோம் பையன் சின்ன பையனா இருக்கா ங்குறதுனால நான் அனுப்பாமல விட்டேன் இப்ப யோசி என்னப்பா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு விட்டோமே பையன அனுப்பி இருக்கலாம் கூடயாவது ஒரு போய் இருந்திருக்கலாம் யாரையாவது அனுப்பி வைச்சிருக்கலாம் தம்பியாவது அனுப்பி வைச்சிருக்கலாம் அப்படின்னு நான் இப்ப யோசிக்கிறேன் தோழி
நிச்சயமா நிச்சயமா கொழந்தைகிட்ட தெறம இருந்தும் நீங்க வந்துட்டு அதுக்கான வாய்ப்ப வந்துட்டு நம்ம பெற்றோர் தான பெற்றோரும் ஆசிரியர்களும் தான் இந்த வயசில வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அத நீங்க செஞ்சிருக்கலாம் ஆனா இனிமே அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நிச்சயமா அத தவர விட்றாதீங்க நீங்க அத அதை பண்ணுங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா
ஆஹ் இரவு நேரங்கள்ல கொழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் கொடுப்பீங்க ஏன்னா வந்துட்டு அவங்க கால சாப்பாடு பறக்க பறக்க சாப்பிடுறாங்க மதியம் வந்துட்டு ஸ்கூல்ல வந்து ஏதோனு தானே சாப்பிடுறாங்க இரவுலதான் ஒரு நிம்தியான கொடுக்கலாம் ஆனா அது நம்ம பெரும்பாலும் டிபன் அப்படியே போய்டுதுல
ஆமா தோழி நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா குழம்பு சாதம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு ஆற ஏழு மணிக்குள்ளார அந்த குழம்பு சாதம் ஏதாவது கொடுத்துருவவோம் நானும் முக்கியமா பா்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அதிகமா அசைவ உணவு தான் தோழி இங்க அதனால ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவுங்கறதுனால பசங்க சாப்பிருவாங்க அதோட சாப்பாடு சாப்பிட்டுருவாங்க அசைவ உணவு இல்லாத நேரத்துல டிஃபன் குடுத்துருவன் தோழி நல்ல சீக்கிரமே செரிக்கிற டிஃபன் குடுத்துருவேன் தோழி
நல்ல விஷயம் நல்ல பழக்கங்களையும் சொல்லி் கொடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் சமக விழிப்புணர்வோடையும் நம் வளர்க்கணும் ஏன்னா வந்துட்டு எந்த எந்த பிள்ளைன்னால ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாருக்குமே இந்த காலத்துல வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்ததானே வளர்க்க வேண்டியதா இருக்கு
ஆமா தோழி நம்ப பெண் பிள்ளைங்களை வளர்க்கறதை விட ஆண் பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைங்களை எப்படி பாார்கக்கணும் எப்படி எந்த நோக்கத்தோட பிள்ளைங்க பார்கக்கணும் அப்படிங்கறத வந்து முதல்ல சின்ன பிள்ளைையில இருந்து பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைங்க வளருதுங்க இல்லையா அத அந்த விழிப்புணர் ணர்வு முதல்ல இவுங்களுக்கு கொடுக்கணும் தோழி
நிச்சயமா பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம பகிர்ந்துட்டோம் மீண்டும் ஒரு முறை வந்துட்டு நம்ம பேசலாம் நன்றி
நன்றி தோழி